ஆ எப்டி இருக்கீங்க
வணக்கமா
சாப்ட்டீங்ளா
சாப்ட்டிங்ளா
இன்னு இல்லக்கா நா இன்னு கரூர் போயிட்டு வந்தேன்கா ஊருக்கு போயிட்டு வந்தே பேங்க்கு போயிட்டு வந்து இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்புறோ வீட்ல எதாவது செஞ்சு த்தாமா அப்டீன்ன என் தம்பி அதனால லட்டு செஞ்சே
ஏ இவ்ளோ நேரோ ஆய்டுச்சி ஏ சாப்டாது இருக்கீங்க இவ்ளோ நேரோ ஆய்
பசிக்கவுமில்ல டீ ஒன் டீ ஒண்ணு சாப்ட்டேன்கா அதனால பசிக்ல
அப்டியா சேர் சேர் சேர்
வெளிய போயிட்டு என்னங்கா பாப்பாவுக்கு தடுப்பூசி போடலான்ட்டு போனக்கா அது என்னமோ வெயிட்டு இன்னு ஒரு மூன்னு முப்பது கிராமோ என்னமோ கம்மியா இருக்காமா
ஏ அது கம்மியாருந்தா போட மாட்
ஆ ஹா ஒன்ற வயஸ்சாக போகு ஒன்ற வய்ஸ் ஊசி ஒரு வயசு நாலு மாசோ முடிஞ்சிருச்சு
ஆ
அது வந்து முப்பது கிராம் கம்மியா இருக்குதுன்னு மறுபடியு வெயிட் பாக்க போன மாசமே போனே
யம்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அர கிலோன்னா கூட பரவால்ல முப்பது கிராம்லலா அவ்ளோ சொல்ல மாட்டாங்களேமா
ஆமாக்கா அம்பது கிராம் வரிக்கி அளோடு இல்ல அதுக்கு மேல முப் முப்பது கிராமா எம்பது கிராமா
ஓ எண்பது கிராமா அதா கிட்டத்தட்ட அர கிலோக்கு ஈக்வல் அ அ அ
ஏ பாப்பா வந்து எட்டு எட்நூறு கிலாம் இருக்கு ஒரு தொளாயிரம் கிராம்னாவது இருக் கோணோ அப்டீன்ட்டாங்க
அப்புடியா
ம் ஒம்போது கிலோ தொளாயிர கிராம் இருக்கோணு என்னக்கா
பொறக்கும் போது எவ்ளோ வெயிட் இருந்தா
பாப்பா வந்து கரெட்டா ரெண்டற கிலோ இருந்ததுக்கா
ரெண்ட்ர கிலோலா நல்லா வெயிட் தானப்பா கரெக்டாதா பொறந்துருக்காங்க
கரெக்டாதா பொறந்திருக்காங்க இப்போ வளர வளர இந்த பல்லு போட்றதுக்கே மோஷன் லூஸ் மோஷன் போக்தில்லங்
ஆ ஆமா ஆமா ஆம்
அதுனாலயே வெய்ட்டு கம்மியா இருக்குன் சொல்லிட்டு ஒரு எம்பது கிராமக்கு மறுபடியு வர சொல்லிட்டு இருக்காங்க
அய்யய்யோ அப்பன்னா அப்பன்னா நீ என்னா பண்ற இந்த ஒன் வீக் அவ்ள வந்து ரெஸ்ட் க்லே வச்சுட் இரு அதிகமாக விளையாட அனுப்பாத சாப்பாடு சாப்ட்டு தூங்வை மறுப்டியு கொஞ்சோ நேரோ சாப்பாடு சாப்ட்டு தூங்வை அ வை பிஸ்கெட் குடு கொஞ்ச பிஸ்கெட் குடு ஒரு வேலைக்கு மட்டு பிஸ்க் கேட் போடு வயிர் கட்டு
வீட்ல வாங்க மாட்டங்க்கா அது நீங்க அதுக்கு மேல பிஸ்கெட் வாங்க இல்ல ஒரு பிஸ்கட் கவர் வீட்ல இருக்கக் கூடாது
இல்ல இல்ல இப்போ அவுளுக்கு அடிக்கடிக்க லூஸ் மோஷன் மாரியாவது இந்த வெயிட் கெயின் ஆவ் மாட்
இல்லல்ல அது லூஸ் மோசன்னா பல்லு போட்றதுக்கு அதுக்கு ஆகும்ல அதுக்காக சொல்ற பல்லு போடும்ல
ஆமா ஆமா ஆ அப்படியா அப்பன்னா ஒண்ணு பிரச்சன இல்ல இருந்தாலு வெயிட்ல லாஸ் ஆவ கூடாது
என்னக்கா
அப்ப கூட வெய்ட் லாஸ் ஆவக் கூடாது
ம் வெயிட்டாக் போன டைம் ஓட இந்த டைம் வெய்ட்டு கொஞ்சோ அதிகமாயிருக்குது
ஆ
ஆனா வந்து இப்போ இன்னு ஒரு எம்பது கிராம் ஏத்திட்டு வாங்கன்னாங்க
அப்டியா செரி கொஞ்சோ அவளுக் கேர் பண்ணு இல்லன்னா பால் மேல் பால் குடுக்குறியா மாட்டு பால் குடுக்குறியா அவளுக்கு
இல்லக்கா தாய்ப்பால்தாக்கா குடுத்துட்ருக்க
அப்டியா தாய்ப்பால் பத்துதா தெர்லயே கொழந்தைக்கு அதனால்தா வளக்க
பால் எல்லா கர்ட்டா இருக்குக்கா இது வந்து என்ன சொல்றதுனா குடிக்க மாட்டேங்குது அவ்ளோக்கு
அப்படியா ஆ ஆ ஆ அப்டி இல்லப்பா ஒன்ட்ர வர்ஷோ ஆயிடுச்சுல்ல நல்லா சாப்பாடு குடுத்துரு சாப்பாட் நல்லா குடு ஒன்னு பிரச் பிரச்சனையே கெடையாது நடவுள் நட ம் சேரி ஒன்ற வருஷ ஆயிடுச்சுல்ல போது பால் போதுன் வச்சு கோ ஆனா அ சாப்பாட் நல்லா சாப்புட்றான்னா அதுக்கு ஏத்த மாரி ஃபுட்டு இப்ப நீ நாலு வேல குடுக்றனா கொழந்தைக்கு ஒரு வேல எக்ஸ்ட்டா பண்ணு மூண் மணிக்கு மறுபடி வந்து எதுனா வந்து பழமோ வேக வச்சோ இல்ல பழ ஜூஸாவோ எ ஏதோ ஒன்னு அப்ப நடுல நடுல கொஞ்ச குடுக்க குடுக்க வெயிட் கெயின் ஆயிடு பசங்களுக்கு இல்லன்னா கொட்ட வேக வச்சிருக்கியா இப்போ பச்ச பயிர் கொட்ட வேக வச்சுன்னா பச்ச பயிர்லா பெஸ்டுமா பச்ச பயிர வந்து நல்லா ஊற வச்சுட்டு நா எப்டி சொல்றதுன் மட்டு செய்யி பாரு பச்சப்பயிர ஃபஸ்ட்டு ஊற வெச்சிரு ஒரு ரெண்டு க்ளாஸ் ஊர வெச்சிடு ஓகேவா இப்ப ஊற வச்டன் வச்சுக்கோ அந்த தண்ணிய காலையில இருத்துடு
ம்
அதல இருத்துட்டு வெள்ள துணி இருந்தா அந்த பச்ச பயிர கட்டிடு அதுல டைட்டா
ஆ
கட்டிட்டன்னா காலைல கட்டி உட்டுட்டன்னா ஈவ்னிங் வந்து மொள கட்டிடும்
ஆ ம்
ஈவினிங் கொள்ள அந்த மொள வெளிய வந்துரு சீக்கிரமாவே வந்துரு அது மொல வந்துச்சு நா அது என்ன பண்ற அந்த மொ அந்த பச்ச பயிற ஒரு துண்டு இஞ்சி சின்ன சா ஒரு இஞ்சி ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ஒரு வெங்காயோ இத மட்டு போட்டு மிக்ஸியில நல்லா அரச்சிக்கோ பச்ச பயிரோடு
ஆ
பச்ச பயிரோ நல்லா அரச்சிடு அரைச்சிட்டு இட்லியாவோ இல்ல தோசையாவோ
ம்
இட்லியாவோ இல்ல தோசையாவோ பசங்களுக்கு வந்து தோச ஊத்தி குடுத்துரு தோச ஊத்தி ஒரு தோச மட்டு ஊத்தி குடுப்பாரு செம கெய் என்ன ஒடம்பு அப்டி இல்லயா பெஸ்ட் வந்து அப்டியே கூட கூழா கூட காச் ச்சு குடிக்கலா அத அத அரைச்சிட்டு அ சுடுதண்ணி
அக்கா இது சாப்ட்டா ஒரே ஒரு மந்தமா இருக்குது அக்கா நானு செஞ்சு பாத்துட்டேக்கா
அ
எப்டி அது முறுவலா வுட்டு சாப்ட்டு சாப்பிறதுங்களா தோசைக்கு
ஆமா முருவலா விடு நல்லாருக்கு அது
ஆம்
முருவளா விடு அப்புடி இல்லையா இந்த பெஸ்ட்டு நா எடுக்குறது எப்டி வேதுன்னா நா ஒரு சில டைம்ல இந்த மாரி தோசையாவு எடுப் க ஒரு சில டைம்ல அந்த மொள கட்டுல் பச்சையா வாயில போடுப்பே சூப்பரா இருக்கு மெண்டு சாப்டுவே மெண்டு சாப்டுவே அப்றோ மறுபடியு ஒரு ஆனா கொழந்தைங்களுக்கு அது தெரியாது இல்லயா மெண்ட்டு சாப்ட்டுட்டு மூழுங்குற அளவுக்கு அவுங்களுக்கு அந்த இது தெரியாது நா வந்து அது நா கூட வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிட் டு இருந்தே எனக்கூட வெயிட் ரொம்ப கெயின் ஆவாது ஃபிஃப்டி கேஜி தா இருந்தே நெஜமா ஒரு பத்து கிலோ ஏத்துனது காரணோ இப்போ சிக்ஸ்டி கரெக்டா இருக்கே சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி இருக்கே நல்லா கேயின் ஆச்சு டெய்லி பச்ச பயறு வந்து இப்போ வந்து நா பாடி பில்டர்ஸ்லா பாக்குறியா சிக்ஸ் பேக்லா வெச்சு ஒடம்பு எப்டி வெச்சிருக்காங்க அவுங்க எல்லா காலையில எடுத் க்குற ஒரே இது வந்து பச்ச பயிறு தா அதுல மட்டு தா ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு
செரிக்கா ட்ரை பண்ணி பாக்குற நா நாளைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது பாரு நெஜமாவே இன்கிரீஸ் ஆகுது ம் ம் நல்லா இன்கிரீஸ் ஆகுது சாப்டு உனக்கு இப்ப நீ வெயிட் நீங்க ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தன் வச்சுக்கோ இப்ப ஃபிப்டி இத நீ ரொம்ப கம்மியா இருக்க இந்த ஏன்னா கொழந்தைக்கி நீ ஃபீட் பண்ணும்போது உனக்கு வந்து கெயின் ஆகணு உனக்கு குறைய கூடாது உடம்பு புரியுதா அது குறைஞ்சிச்சின்னா மறுபடியு அந்த ப்ராப்ளமேட்டிக் வரும் அவளுக்கும் நீ பால் குடுக்குறதுனால அந்த இல்லன்னா ஒண்ணு இல்லன்னா உன் பால் நிறுத்திடு தாய் பால் நிறுத்திட்டு சாப்பாடு நல்லா குடுக்க ஆரம்பமிச்சிடு ஒட்லீஸ்ட் அந்த சாப்பாடுலன்னா அவளுக்கு இதாகு சிக்கன் குடுக்கட்டியா எது எதுனா குடுக்குறியா நான்வெஜ் குடுக்குறியா சிக்கன் மட்டன்லா வந்து என்ன பண்ற
ஆ
சிக்கன் மட்டன் வந்து நல்லா வேக வச்சு சூப்பா கூட குடிக்கலா
நீ நீங்க அப்டி குடுப்பீங்களா
ஆ சூப் குடுப்போம் பசங்க நல்லா சாப்டுவாங்க ஆம்பள பசங்க தா இந்த ரெண்டுமே
ரெண்டுமே வா என்ன படிக்கிறாங்க
ஆ ஒருத்தர் காலேஜ் மு படிக்கிறாரு ஒருத்தரு லெவன்த் படிக்கிறாரு
அவ்ளோ பெரிய பசங்ளா
ஆம்மா நானா சின்ன வயசலே கல்யாண பண்ணிட்டாங்கப்பா டுவெல்த்து முடிச்சோன கல்யாணம் பண்ணிட்டாங்க
பரவாலக்கா நாலா இருக்கிறதுலே லேட்டு மேரேஜ் இருவ இருவத்தி ஏழு வயசுலதா கல்யாணம் பண்ணி வச்சாங்க
ஆ முடியா நா பதினேழ்ல பண்ணிட்டே பதினேழு கரெக்டா அந்த பதினெட்டு ஏஜ்ல கரெக்ட் தப் பண்ணிட்டாங்க
எங்க அக்காவோட ஏஜு அப்டுதா பதனேழு வய்சுல கல்யாண் பண்ணாங்க எங்ளுக்குதா அதனால லேட்டா பண்ணோனுன் பண்ணே
ம் ம் ம் ம் பண்ணிட்டு பசங்க சீக்ரோ வளந்துட்டாங்க ஏனா சின்ன ஏஜா இருக்கும் போதே பசங்கள வளர்த்துட்டோன் வச்சுக்கங்க நம்ம கொஞ்சோ ஏஜ் ஆகுறபோது கொஞ்சோ அவுனுங்க செட்லாவ் த்துக்கு நம்ப கொஞ்சோ அவுங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குலா கொஞ்சோ ஈஸியா இருக்கு இது பெட்டர் பெட்டர் நா கூட எங்க அப்பா அம்மாவ திட்டினுப்பே என்னடா சின்ன வயசுலயே பண்ட்டாங்களேன்ற மாரி ஆனா அது அது வரும்போதா தெரியிது ஓக்கே தா இது கரக்ட்டு தா இந்த ஏஜ்ல பண்ணிக்கிறது கரெக்ட்டு தான்றமே
செரி செரிக்கா
ம் ம் ம் அதாப்பா வெயிட்ல வெயிட்டு கெயின் ஆகலன்றல்ல ஹலோ வெயிட்டு ஏதா சவுண்டு கேக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கீங்ளா
இல்லக்கா வே வீட்டுக்கு பின்னாடி ஒரு லாரி போச்சு அதுக்தா
ஆ ஆ ஆ சவுண்டு ஆ ஹ ஹ ஹா சேர் சேர் சேர்
வீடு ஓட்னாப்ல ரோடு
ம் ம் ம்
அதுனால லாரி போச்சா கா
ம் ம் ம் ம் சேரி சேரி நல்லா ஃபுட்டுக்கு கொஞ்சோ இம்பாட்டன்ட் குடுப்பா அந்த கொழந்தைக்கு
கண்டிப்பாக்கா இல்லக்கா இப்போ வந்து இப்ப வந்து எக்ஸட் டா வெயிட்டு கேக்குறாங்கக்கா கொஞ்சங்கூட கூ ஆ எக்ஸாட்டா கேக்குறாங்க அப்பதா வந்து கா ச்சுல வந்து அந்த ஹெவி தோஸ்ட்டு போறனால
ஆமா அதுத்தா
தாங்குறதுக்காண்டி பத்து கிலோனாது இருக்கணு மாமா
ஆமாமா ஆம்பள பசங்க எக்ஸ்ட்ரா இருக்கணு லெவன் கேஜி இருக்கணு டென்னோ கொ கொழந்தைங்க வந்து பொட்ட கொழந்தைங்க வந்து பத்து கிலோ இருக்கணு
ஒம்போது கிலோ சோ
ம் ம் ம் ஒம்போது கிலோ ம்
ட்டு முந்நூருக்கு
அப்டியா அப்போ நீ எழுநூறு ஏழுநூறு வேணு இன்னோ ஒம்போது கிலோக்கு
ஆமாக்கா
அதெல்லா பெரிய விஷிமே இல்ல ஒன் வீக்ல ஏத்திர்லாமே
சேர் சேரிக்கா நா கண்டிப்பா ஏத்திறேங்கா நீங்க சொன்னது மொளக்கட்டி இத வச்சு வச்சு தாளிச்சு வேணா குடுத்து பாக்குறே
ம் ம் அப்டி வேண்ணா குடு ஏனா அத மொள கட்டுன பயிர்ல வந்து சீக்கரோ ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் ஆய்டு ஒடம்புல
ஓ செரிக்கா
நீ அப்படில்லனா சிக்கன் கூட குடுத்துப்பாரு சிக்கன் சூப்பு மட்டன் சூப்பு
என் கோயில்ல கும்பாபிஷேகம் வச்சிருக்கங்கா அது தா
ஓ அதனால அப்ப நான்வெஜ் எடுக்க மாட்டீங்களா
ம் இந்த வாரோ எதுவுமே எடுக்கல போன வாரோ எடுக்கல சா சாம் மாரி அவ்ளோ கிட்ட நெருங்கிருச்சு அடுத்த வாரோ கும்பாபிஷேக வச்சுருக்கோ சரி வாங்க கோயிலுக்கு வாங்க
எந்த கோயில் பா எங்க இருக்கு அத சொல்லுங்க
ம் கரூர்ல கா
கரூர்ரா அம்மா குலதெய்வ கோயிலா
ஆ சொந்தமா கட்டி இப்ப வச்சிருக்கோ அ காமாட்சியம்மன் கொல்லிமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ கேள்விப்பட் ட்ருக்க பட்ருக்கே
கொல்லிமல காமாட்சி அம்மன் குடிப்பாடு அது கும்பாபிஷே வெச்ருக்கோ அடுத்த மாசோ இந்த மாசோ பதினஞ்சாந் தேதி பக் கோ கும்பாப்ஷேகோ ஏன்னா இவ்ளோ நாளு சாப்புட்டோ ஆ போயி இனினாது கொஞ்சோ கண்ட்ரோலா இருக்குனுல்ல அதுனாலதா
சேரி சேரி சேரி ஏ அதனால ஒண்ணோல்ல கொழந்தைங்க் குடுக்குறதுனாலலா ஒண்ணு இல்லப்பா அதெல்லா ஒண்ணோல்ல சேரி சேரி
நாங்க சாப்ட்டுக்லான்தா எங்க அம்மாவு சொல்லுது எங்க அம்மாதா வெளக்கு போட்றாங்ளா அதுனால சோ அவிங்க வீட்லயே இருந்துட்டு நம்ம இங்க இருக்றனால செரி செய்யறதுக் கொஞ்சோ கஷ்டமா இருக்குது
ம் சேரிப்பா பாத்துக்க ஒடம்பப் பாத்துக்குங்க நம்ளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்ட நேரம் வந்து முடிந்து விட் டது நன்றி பா